ஹலோ
ஹலோ வணக்கம்
ஹலோ வணக்கம்
அப்பறம் சொல்லுங்க உங்க ஊருக்கு போயிருக்கீங்க எத்தனை உறவினர்களை போய் பாத்தீங்க அல்லது அவங்க வந்து பாத்தாங்க சொல்லுங்க
ம் இப்போ இப்போ நான் வந்து என்ன சொல்றது இது வரைக்கும் நான் வந்து எ எவ்ளோ வாட்டியும் ஊருக்கு போ போது எனக்கு வந்து டபுள் டிரிப்பா போகும் ஆனா எப்வுமே பெங்களூர்ல எனக்கு வந்து பங்க்ஷன் இருக்கும் நான் வந்து பாம்பேல இருந்து நான் வந்து டிராவல் பண்ணணுன கோயம்புத்தூருக்கு
ம் ம்
ஒன்னா பெங்களூர்ல ஃபங்க்ஷன் இருக்குணு அப்போ என்ன ஆகும்னா செரி அதே பாக்குல பேங்ளூர்ல எப்டின்னா அ என்னோட கணவர் ஒ வீட்ல இருந்த கணவரோட உறவுகளும் இருக் காங்க என்னோட உறவினரும் இருக்காங்க சோ அப்டின் பாக்கும்போது அவங்கள வந்து மீட் பண்ற மாதிரியு இருக்கும் ஏன்னா திரும்பியு நா கோயம்புத்தூர் வந்து திரும்பியு பேங்ளூர் போற மாறி வந்து அது முடியறது இல்ல அதுனால இப்போ பேங்ளூர்ல வந்து எனக்கு என்னோட சித்தி அதுக்கப்றோ சித்தி பசங்க இருக்காங்க அதுக்கப்றோ என்னோட கணவரோட மாமா இருக்காங்க அது அந்த மாதிரின்னா ஒரு ஒரு வாரோ வந்து இருக்கணு அ எல்லாத் துடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணனுன்னா சோ நா இந்த வாட்டியு வந்து நா பேங்ளூர்ல இருக்கறவங்க எல்லாத்தையு பா மீட் பண்ணிட்டு அதுக்கப்றோ கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு அப்றோ இந்த வந்ததுல இருந்து அ என்ன சொல்றது ஞாயித்துக்கெழமை வரிக் கு எல்லாத்தையு மீட் பண்ணிட்டு அ என்னன்னா இந்த ஞாயித்துக் சனிக்கெழம ஞாயித்துக்கெழம வந்து கொஞ்சோ ஆ இருவ் அவங்க வந்து அ என்ன சொல்லுது படப்படப்பு இல்லாம ஆ நல்லபடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி நா கடைக்கு போகணு எனக்கு இந்த வேல இரு க்கு எனக்கு அந்த வேலை இருக்கு அப்டின்னு அப்போ கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்ட்ஸ்சு இருக்காங் க அதுக்கப்றோ என்னோட அப்பாவோட அண்ணா தம்பே தம்பிகளும் இருக் காங்க அதுனால ஏன்னா என்ன பண்ண நா போன ஞாயித்துக்கெழம ஆ என்னோட அங்குள் பசங்க கூட அ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு அந்த மூவி பாத்த அதுக்கப்றோ குழந்தையின்னும் வந்து ரொம்பவே என்ன சொல்றது ரொம்ப நா எங்க ஏ கொழந்தைங்களுக்கு தமிழ் தெரியாது அப்பவு இருந்து நல்லா பாத்தாங்க என்ஜாய் பண்ணாங்க அப்டின்னு சொல்லலா
உம் சேரி சேரி அது அப்டித்தா அந்த உறவுகள வந்து அதுவு நம்ம நம்ம வாழற வாழ்ந்த பொறந்து வாழ்ந்த ஊர வுட்டுட்டு வேற வேற ஊருக்கு போயிட்டோன்னா அடுத்து வரும் ப்போ அவுங்கள பாக்குறதுக்குன்னு அவுங்களோட நேரோ செலவழிக்கிறதுக்குன்னே தனியா நம்ம வந்து ஒரு பகுதிய வந்து திட்டு திட்டம் போட்டுதா வரணு அப்படிங்க அதுவு நம்மளோட கொழந்தைங்க வந்து சின்னதா இருந்தா ஆ அது இன்னும் ஒரு கூடுதல் திட்டமிடுதல் வேண்டி இருக்கும் அவுங்ளுக் கு வந்து என்ன சொல்றது நேரோ போற மாதிரியான நா வேற சில வேலைகளையு நம்ம செய்ய வேண்டிய இருக்கு இல்லயா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சினிமாவுக்கு கூட்டிட்டு போனோ அது அவுங்க வயதோத்த பிள்ளைங்க இருக்கிற இடமாவு கூட்டிட்டு போனா அவுங்களுக்கும் வந்து கொஞ்சோ நேரம் போறது தெரியாது எனக்கெல்லா வந்து அந்த கட்டத்த நா தாண்டிட்டே ஃபர்ஸ்ட் சொல்லணு ஏன்னா பிள்ளைங்க வளந்துட்டாங்க இல்லயா இப்ப வந்தாலு வந்து அப்டி ஒன்னு விரும்பி வெளியே அந்த மாரி உறவுனர் வீட்டுக்கு அப்டின்னு வர்றதில்ல இந்த பசங்க எப்பயாது ஒரு த்தரு அதுவு அவுங்க வயதொத்தவங்க யாராவது வருவாங்க அப்டின்னு கட்டாயமா தெரிஞ்சது அப்டின்னாதா எதாது ஒரு வீட்டு விசேஷமா இருந்தாலும் செரி இல்ல ஒரு பண்டிகை அப்டின்னாலு செரி வர்றாங்க இல்லாட்டில்லா வர்றது இல்ல அது என்ன சொல்ல ஒன்னும் சொல்லவு முடியறதில்ல என்ன பேசுவ நா உங்க மாமா இருப்பாரு உங்க அத்த இருப்பாங்க நா என்ன பேச போறே திருப்பி திருப்பி ஒரே கேள்விகள தாம்மா கேக்குறாங்க அப்டிங்கறாங்க இப்ப இருக்கிற பசங்க கேட்டா என்ன பதில் சொல்லுங்க அப்டின்னு எத்தன தடவ அதே பதில சொல்றது இப்டில்லா பேசு வாங்க ஆனா அவுங்க என்ன சொல்றது ஆ உறவுகள் வந்து ஒரு க்ளோஸ் உறவினர்களோட மட்டுமே தா தொடர்புல இருக்கிறாங்க எனக்கு வந்து நம்ம அப்டி இல்ல நா எல்லா வந்து பெரியப்பா சித்தப்பா ரெண்டு பேருமே அங்கதா அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கூட பொறந்தவங்க நெறைய பேரு அப்பாக்கு வந்து கூட பொறந்தவங்க ஆறு பேரு அஞ்சு பேரு ஆறு பேரு இருந்து அஞ்சு பேரு ஆனாங்க ஆ அம்மாவுக்கு கூட பொறந்தவங்க வந்து ஆறு பேரு அப்போ யோஸ்ச்சி பாருங்க ரெண்டு பக்கமும் க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னாலே எவ்வளோ பேரு வரும் அப்ப அவங்க எல்லாருமே ஆ வளர்ந்து கல்யாணம் ஆகி அவர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாய் குடும்பம் பெரு சாப்போச்சு எதோ ஒரு பழைய திரைப்படத்த பாடல்ல வருமே நம்ம குடும்பொ ரொம்ப பெருசு புள்ளக் குட்டிகளோ பலதின் தினுசுன் சொல்வாங்க அப்புடிதா இருக்குது இப்ப ஆனா என்ன இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து எல்லாரும் சேர்றதே வந்து ஒரு அபூர்வமான ஒரு செயலா போச்சுன்னு தான் சொல்வாங்க ஏன்னா பல பேர் வெளிநாட்ல இருக்காங்க இப்ப என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்களே இப்ப மாமாப்பசங்க சித்தி பசங்க பெரியம்மா பசங்க அப்படின்னு பாத்தோனா பல பேர் பாதி பேருக்கு மேல வெளிநாட்ல இருக்காங்க மிச்ச பாதி பேரும் எங்க ஊர்ல இல்ல இந்தியாவிலேயே பல எடங்கள்ல இருக்காங்க அப்ப எல்லாரும் ஒன்னு கூடணும் அப்படின்னா ஒரு அபூர்வமான ஒரு செயலாதான் போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சலயோ என்னமோ ஒரு தடவ எல்லாருமே செய்நோ அதுக்கப்புற கிட்டத்தட்ட பதினோரு வர்ஷோ ஆச்சு எல்லாரும் ஒன்னு சேர்றதுக்கு இன்ன வரைக்கும் நேரமே வர்லன்னு தா சொல்லனு
இப்போ எதாவது ஒரு என்ன சொல்றது பங்க்ஷன் இருக்கு அந்த மாதிரி எதாதுனா டக்குன்னு வந்து ஆ வா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா
ஆமா ஆமா ஆக்சுவலி திருமணங்கள் நடந்துச்சு ஆனா என்ன ஆச்சுனா ஒரு ரெண்டு வந்து கொரனா டைம்ல வந்து நடந்துச்சு அது ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சு தேதியில அவுங்க பண்ணி முடி ம் பண்ணாங்க உங்களுக்கு தா அப்ப அந்த இருந்த கட்டுப்பாடுகள் தெரியு இல்லையா ஒரு நா முப்பது பேரோ ஐம்பது பேரோ அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க யாருமே வரலை இந்தியாவிலயே பல இடங்கள்ல இருக் நானே கூட வரல எங்க ஊருக்கு வரல எல்லா வந்து த நம்ம சமூக ஊடகங்கள்ல வந்து அவுங்க டேரக்ட் ரிலே பண்ணாங்க அதத்தா பார்த்தோ அதுக்குப்புறோ ஒரு து ஒரு திருமணம் ரெண்டு மூணு ரெண்டு திருமணம் திரும்பவு நடந்தது ஆனா என்ன எல்லாருமே வரல பாதி பேரு வந்தோ முடிஞ்சவங்க பார்த்தோ அப்டி அந்த மாதிரி
அது என்னன்னா ம் ம்
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ இப்போ வந்து எப்டினா என்ன சொல்றது ஆ எல்லாருமே அவுங்க அவுங்க வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் குடுக்குறாங்க இல்லையா ஆ இப்போ ஃபர்ஸ்ட்டு எப்டினா ஓ நம்ம வீட்டுல கல்யாணமா நம்ம ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியாது போய் ஹெல்ப் பண்ணணு உதவி பண்ணணு இல்ல எல்லாத்தையு மீட் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணணு அந்த மாதிரி காடு போய் ட்டு ஐயோ இந்த டைமுக்கு எனக்கு நறையா மீட்டிங்ஸ் இருக்கே ஆ இந்த டைம்கு எனக்கு வெளிய போகணுமே ஆ நறையா இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் க்கு நறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சோ எனக்கென்னமோ ஏனா இப்போ என் கல்யாணத்துக்கே என்னோட சொந்த சித்தி அவுங்க பசங்க வரவே இல்ல அதுக்கு என்ன ஒரே காரணொனா சரி ஓகே அவுங்க இமோஷனலி ஹேர்ட்டா இருப்பாங்க அது என்னனு அது வந்து வேற ஏனா அவுங்களோட பெரிய பையனுக்கு வந்து ரெண்டு கிட்னியு ஃபெயில் ஆனதுனால அவுங்க வந்து ஆ என்ன சொல்றது எங்கயு எந்த கல்யாணத்துக்கு அவுங்க வந்து ஜாய்ன் பண்ண அந்த மாதிரி விரும்பல அப்டினு சொல்ட்டாங்க பட்டு அது என்ன சொல்றது அப்டினு ஒரு இது அதுக்கப்றோ இனி ஒரு சேரி எங் எங்க அம்மாக்கு வந்து ஏழு பேரு பொறந்தவுங் கூட பொறந்தவுங்க ஏழு அக்கா தங்கச்சிங்க மட்டு அதுக்கப்றோ ரெண்டு மாமா அதுக்கப்றமு இனி ஒரு தங்கச்சி அப்டின் சொல்லும் போது இவுங்க எல்லா இருக்கும்போது கூட ஆ வந்து என்ன ஆ என்ன சொல்லுது ஒரு ஏழு எட்டு இந்த எட்டு அவுங்க அவுங்க ஹஸ்பண்ட் பதினாறு பேரு அப்றோ கொழந்தைங்க அப்டின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு ஓட அம்மா வீட்டு சைடே ஒரு அம்பது பேருன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்றோ அப்பா வீட்டு சைடு எப்டின்னா எனக்கு எங்க எனக்கு வந்து நாலு அத்தைங்க ஒரு அங்கல் அப்டின் பாக்கும்போது அ ஒரு முப்பது பேரு எங்க அப்பா வீட்டு சைடு அதுக்கப்ற அப்போட கசின்ஸ் கூட சொன்னா ஒரு அ அ முப்பது பேரு அப்போ அறுபது பேரு எங்க அப்பா சைடு அம்பது பேரு எங்க அம்மா சைடு இதே கூட்டி கழிச்சு பாத்தா நம்ம வீடு வந்து நெறைஞ்சிருக்கு லையா ஆ ஆனா என்ன சொல்றது அந்த அந்த டைம் அப்டி அப்டின் சொல்லலா பாதி பேர் வந்தாங்க பாதி பேர் வர்ல கஷ்டோ கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கு கஷ் டமாதா இருக்கு பட் இப் போ எப்டினா அவங்களோட பர்சனல் ரீசனுகக்கு முக்கியத்துவ கொடு கொடுக்குறாங்க அப்டினு நா சொல்லுவே
ஆமா பல இடங்கள்ல வந்து அததா பாக்றோ ஆ என்னா முன்னாடி பெரும்பாலும் வந்து பக்கத்து பக்கத்து ஊர்கள்ல இருந்தாங்க அ தனால வந்து பெருச் சா வந்து அவங்க பொருட்படுத்தல இப்ப வந்து ரொம் ப தூரம் போய்ட்றாங்களா இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டா அவங்களுக்கு தோணிட்றது கிழம்பி பசங்க எல்லா யூ எஷ் ல இருக்கிறவங்கல்லா இப்ப அதத்தா சொல்றாங்க இது என்ன ஒருத்தனுக் க்கா இத்தன நா பாக்க வேண்டியிருக்கு இத்தன லட்ச செலவாயிடுது அப்டின் தா சொல்றாங்க அது மட்டு இல்ல அதுக்கப்ற வந்ததுக்கு அப்ற எங்க நாட்ல என்ன நடக்குன் தெரியலையே திருப்பி போக முடியுமா போக முடியாதா அப்டிங்கற மாதிரி எல்லா சூழ்நல் வந்துருச்சு அப்டி அப்பதா என்ன சொல்றது உறவுகள் இருந்தாலும் என்ன ஒரே ஒரு பழக்க வச்சிருக்கோ இப்ப நாங்க அப்பப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வீடியோ கால் பண்ணிக்கிறது பண்ணி பேசிக்கிறது அவ்ளோ தான் ஒரு டைம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடியே நாளும் டைமும் போட்ருவோம் சோ யாரெல்லாம் அதுல வந்து கலந்துக்கிறாங்களோ கலந்து கொஞ்ச நேரம் பொதுவா பேசிக்கிறது வேற என்ன செய்ய முடியும் இப்ப வந்து உறவுகள் வந்து தூரமா போயிட்டாலும் நம்ம அந்த உறவுகளோட பிணைப்ப வந்து தக்க வச்சுக்கணும்னு நச்ச என்னா என்ன முயற்சி எடுக்கணமோ செய்துட்டு இருக்கோம் பாப்போம்
கண்டிப்பா கண்டிப்பா அதான் உறவுகள்னாலே என்ன சொல்றது எல்லாத்துலயும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது தான் அப்டினு
உம் நிச்சயமா தொடர்ந்து நம்ம வேறு ஒரு பதிவுல பேசுவோம் இத பத்தி
கண்டிப்பா நன்றி‌ வணக்கம்